ஹலோ
சொல்லுங்க சார் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் சூப்ரா இருக்கேன் என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா ஒண்ணும் பண்ல வாழ்க்க நல்லா போய்கிட்டுருக்கு
நல்லா போயிட்டுருக்கு
நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வரப்போது சோ அவுங்களோட கொசின் பேப்பர்ல்லாம் எப்டி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாத்தே
ம் ஓ சூப்பர் சூப்பர் அத இப்பவே யோசிச்சு பாக்க ஆரம்பிச்சிட்டிங்க
ஆமா மேடம் ஏன்னா எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவுங்களோட சிலபஸ்லருந்து கொஞ்சம் எனக்கும் இருக்கு அவுங்க என்ன படிக்கிறாங்களோ அதுல இருக்க சிலபஸ் எனக்கும் கொஞ்சம் இருக்கு
அப்டியா அது செரி
ருக்கேன்
உம் ஓக்கே ஓக்கே
நீங்க நீங்க என்ன பண்ணிடிருக்கீங்க
நா என்ன பண்றே நான் சும்மா வெட்டியாதான் இருக்கேன் எனக்கு என்ன உங்கள மாதிரி வந்து திறமையே இல்ல அதனால வெட்டியா இருக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்டின்னு நெனச்சிட்ருக்கேன் பாப்போம்
உங்களுக்கு திறம இல்லன்ட்டு நீங்க உங்கள நீங்களே ஏமாத்திக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு திறம இருக்கு அப்டின்றது தெரியு இல்லாட்டி கவிதையல்லாம் வந்து கம்பன் வைத்த பூவை போல கதற முடியுமா வேற லெவல் கவிதையெல்லாம் நீங்க சொல்லுவிங் க
ஆம்மா ஆம்மா கப்சா கவிதை நா கொஞ்சவிட்டா இன்னு உயர் எக்ஸ்ட்ரா கவிதைல்லாம் நெறைய வரும்
ஆம்மா
ப்ச் ம் ஓக்கே மணி என்னாகுது ஒரு பத்து மணி மணி என்னாகுது காலேல ஒரு பத்து மணி இருக்குமா இப்போ
இல்ல மேம் இப்பதான் ஒன்பதரை ஆகுது இன்னும் பத்தாகல
ஓ ஒன்பதரைதான் ஆச்சா
ஆம்மா
ஓக்கே ஓகே இன்னைக்கு ஞாயற்று கிழமங்கறதுனால வெளிய எங்கயும் போல
இல்ல இனிமேதான் இப்பதானே ஒன்பதரை ஆயிருக்கு இப்பதான் காலேல சாப்பாடே சாப்ட்டு முடிச்சுருக்கோம்
ஓக்கே ஓக்கே
ஆஹ் இனிமேதான் வந்து எங்கேயாவது இப்போ ஃபிரெண்ட்ஸெல்லாம் கூப்டுவாங்க ஞாயிற்றுகிழமன்னு வந்துட்டாலே வந்து பாத் பாத்திங்கன்னா இங்க பக்கத்துல சந்த போடுவாங்க
சண்ட போடுவாங்களா
சந்தை சந்தை
சந்தை போடுவாங்களா நான் கூட சண்ட போடுவாங்களோனு நெனைச்சே அது என்ன ஞாயிற்றுக்கிழம மட்டும் சண்ட போடுறாங்களா அப்டின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறே
வார சந்தைன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான்
இங்கள் ஆஹ் உம் இங்கெல்லாம் வியாழ கெழம ஆஹ் செவ்வாக்கிழம அந்த மாரி டையத்துலதான் இங்க போடுவாங்க எங்க எங்க ஊர்ல போட மாட்டாங்க எங்க பக்கத்துல பாமன் கோயில் சந்தைன்னு சொல்லிட்டு ஒருதுக்கு இந்த நாட்டு கோழி வாங்குறதுக்காகவே அங்க போவாங்க எங்க அப்பா அங்க போய்ட்டு கோழிய முழுசு முழுசா வாங்கிட்டு வந்துட்டு இங்க வச்சு அறுத்து அப்டியே கொழம்பு வச்சு பொறுச்சு சாப்டுவோம் நல்லாருக்கும் ரெண்டு நாள் வந்து கோழிய விட்ரு வோம் ஒரு வாட்டி என்ன பண்ணனா இந்த கோழிய அறுக்கும்போது உள்ள அத்தன முட்டை கரு இருந்துச்சு அப்ப நா யோஸ்ச்சே இந்த கோழிய வளத்துருந்தா நம்மளுக்கு இத்தன குஞ்சு கெடச்சுருக்கும்ள அதுக்கப்றம் அந்த குஞ்சையும் வள த்து அதுக்கப்புறம் அதுவும் கோழியாகி அத அ றுத்து எல்லாத்தையும் அறுத்து சாப் உம் கோழி பண்ணை வச்சிருக்கலா நல்லா இருந்திருக்கு மிஸ் பண்ணிட்டோமா அப்டின் சொல்லிட் டு வருத்தமா இருந்துச்சு
என்ன பண்றது உள்ளுக்கு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம வளர்த்துிருந்திருக்கலாம் எப்பவுமே அப்டிதான் ஒரு விஷ்ய இருக்கு அது நம்ம கைல கெடச்சிருச்சு அப்டினா நம்மா வந்து அது உள்ளுக்கு என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது
கண்டிப்பா கண்டிப்பா அதேதா உம் ஒரே டேன்ல என்ன பண்றது அப்டிங்கிற வார் அட்த்து ஒரே டேம்ல வருது
நம்ம ரெண்டு பேரு ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்டிதா இருக்கு
உம் அதனால கரெக்ட்டு தா உண்மதா உண்மதா ஓகே
நீங்க உங்ளுக் கு அந்த எதோ பேய் கத நீங்க எதோ சொ சொன்ன மாரி எனக்கு ஞாபக ஆனா நீங்க சொல்லிட்ருந்தப்போ பாதில வந்து நா கெனக்கு நேர ஆயிடுச்சுன் சொல்லி கெளம்பிட்டே அதுவு அன்னைக்கு வந்து நைட்டு நேர அதனால பேய் கத நா கேக்குறதுக்கு கொஞ்ச பயோ இப்ப காலைல தலயணை சொல்றீங்ளா
உம் சொல்றேன் ஆனா எனக்கு காலைல தான பயமா இருக்கு இந்த பேய் கதைலா சொல்றதுக்கு
ஓ அப்டிங்ளா செரி ஓகே
உம் இருந்தாலு சொல்றே அதா சொன்னேல ஆஹ் இது வந்து இந்த கத வந்து எனக்கு ஒருத்தவ்ங்க சொன்னாங்க ஆஹ் அது உண்மையா இருக்குமோ அப்டின் எனக்கு ஒரு டவுட்டு ஆனா அவுங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி சொன்னாங்க உண்மைலே இது நடந்துச்சு ஆஹ் இது வந்து நா கண் கூடா பாத் தது உண்ம தா அப்டின் சொல்லிட்டு சொன்னாங்க யாருன்னா எனக்கு தெரிஞ்சவங்க அவ்ங்க ஃப்ரெண்ட்ஸ்சு ஆஹ் எல்லாருமே கப்பிள்ஸா போயிருக்காங்க ஏற்காடுக்கோ எங்கயோ போயிருக்காங்க ஆஹ் போனப்ப என்னாச்சுனா அவ்ங்க அங்க போயி ஆஹ் அஹ் ரீச் ஆகும்போது அங்க டைம் வந்து பன்னெண்டு பன்னெண்டரையோ அப்ப எல்லாரு என்ன பண்ணாங்கன்னா இறங்கிட்டாங்க ம்ச் இந்த பொண்ணோட இறங்கிட்டாங்க இறங்கனதோட எதுக்கும் இந்த பொண்ணு இது வந்து ஒரு முஸ்லிம் பொண்ணு தானா இத்த பொண்ணு ஃபர்தா எல்லா போட்டு தா அந்த பக்க தள்ளி போயிருக்கு எதுக்கோ போயிருக்கு என்னன்னு செரியா எனக்கு ஞாபக இல்ல ஆஹ் இவங்க எல்லா கடைல எதோ வாங்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுனா‌ ஃபர்தா எல்லாத்தையு கலட்டிருதா கலட்டிட்டு ஆஹ் எப்டி சொல்றது இந்த ஹிந்துல எப்டி இருப்பாங்களோ அந்த மாதிரியே இந்த பொண்ணு வருதுதா ஒன்னே அவ்ங்க வீட்டுக்காரு என்ன பற்றாங் பண்ணிட்டாங்னா சாக்காயிட்டாறா என்ன நீ இப்டி பண்ற என்னாச்சு திடீர்னு நீ இப்டி பண்றன் சொல்லும் போது அவ்ங்க வீட்டுக்காரு மேல அந்த பொண்ணு எரிஞ்சு எரிஞ்சு விழுதா ஆக்சுவலா அந்த அந்த பொண்ணு வந்து அவ வீட்டுக்கார்ர அவ்ளோ மதிக்குமா ஆனா அந்த அவ்ளோ மதிக்கிற அந்த பொண்ணு இப்பயே இப்டி பண்ணுதுன் அவ்ங்களுக்கு ஒரே டவுட் சேரின்னு சொல்லிட்டு இவ்ங்க எங்கோ ஹாஸ்பிட்டல்லா கூட்டு போயிருக்காங்க அப்ப அவ அங்க வந்த கார ஒரு டிரைவர் ஓட்டிருக் இது என்னவோ சரியா படல ஆஹ் அப்டின் சொல்லிட்டு இந்த தர்ஹாலா இருக்குல்ல அந்த தர்ஹாவுக்கு வேணா போய் கூட்டிட்டு போங்க அப்டின் சொன்னோனே ஆஹ் இந்த பொண்ண வந்து தர்ஹா கூட்டு போயிருக்காங்க கூட்டு போனதோட அங்க எதோ ஒர் பொண்ணோட அப்பதா தெரியுது அந்த பேய் வந்து பேசுச்சா ஆஹ் எனக்கு வந்து இப்டிலா நடந்துச்சு எதோ நடந்துச் ச்சா ஆஹ் இவங்க எல்லாரு சந்தோஷமா இருக்க வந்திருக்காங்க எனக்கு அது புடிக்கலனு இது இந்த பொண்ணு ஒடம்புக்குள்ள நா வந்துட்டே
நீங்க சொல்றது காஞ்சனா பேய் க
நிஜமா இது ஒருத்தங்க எனக்கு சொன்னதுதா இது பேய்க்கதெல்லா இல்ல நட உண்மையா நடந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க நானுமே முதல்ல அப்டிதா சொன்னே இது ஏதோ பேய்கத மாரி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சத்தியம் பண்ணி சொல்றாங்க உண்மையில நடந்துச்சு பொய் சொல்லல்ல அப்டின்னு சொல்லிட்டு
புரியுது புரியுது அதுவு இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயித்துக்கெழம கரெக்டுங்களா
மணி ஒன்பதுரை ஆட்சி
ஆஹ் கரெக்டா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல சர்ச்சு இருக்கு
ஓகே
நீங்க கரெக்டா பேய் கத சொல்லு போது அங்க சர்ச்சல இருந்து பிரேயர் பாடுறாங்க
ஐய்யோ அப்போ உண்மையாதா இருக்கு போல
பிரேயர்ங்க பிரேயர்னா வந்து ஜபம் பண்றாங்க
ஓ ஓகே அப்டி பண்ணா எல்லா ஓடிடுல
இல்ல ஆஹ் ஆமா
உம் ஆனா ஏ நான்ல்லா இதெல்லா உம் சொல்லுங்க
நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு அது மட்டு நா நம்புறே ஆனா இந்த கதைகள்ல நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை
இது கத இல்ல நிஜம்ன்னு சொல்றாங்க ஆனா இந்த மாரி எனக்கெல்லா நேர்ல நடந்துச்சுன்னா நான்ல்லா அவ்ளோதா இருப்பனா என்னன்னே தெரியாது
ஆஹ்
நா அவ்ளோ ஒரு பயந்தா கோளி எனக்கு பேயனா அவ்ளோ அது என்னன்னு தெரியல எனக்கு எனக்கு பேயனா அவ்ளோ பயம்
அதா எதனால இல்லாத ஒரு இத ஏ பாத்து ஏ பயப்படுறீங்க
அது இருக்கோ இல்லயோ அது இல்லன்னாலுமே அத நம்மளனாலுமே எனக்கு அது ஒரு பயம் சின்ன வயசுல இருந்து அப்டி பேய் பேய் பாயந்துப்பே ஆஹ் ரெஸ்ட்ரூம்லா தனியா போமாட்ட ட்டேன் யாரது கூட்டுட்டு தா போவோ இப்ப வர சின்ன வயசு என்ன சின்ன வயசு பெரிய வயசு ஆயாச்சு இன்னு அப்டிதா
ஓகே ஓகே
ம் அதனால பயோ இப்பவுமே நைட் டைம்ல அந்த மாதிரி பேய் கதைய பேசிட்டு படுத்துட்டோனா எனக்கு என்ன பயோ வந்துருன்னா எனக்கு சைல்ல ஏதோ பேய் படுத்திருக்குமோ அப்டிங்கிற பயோ வரு இந்த செவரெல்லா பாக்கும்போது அ ஏதோ பேய் வர்ற மாதிரி அந்த மா மாதிரிலா எனக்கு தோணு ஆனா அதயு பயந்து ப்ப எனக்கு யாராது எனக்கு ரைட் ஹண்ட் லெஃப்ட் சைட்ல படுத்திருக்கனு நா செடர்ல படுத்துப்பே
ஏங்க நீங்க சொல்றது எல்லாமே படத்துல வந்த காட்சியா இருக்குங்க
நா நெஜமா தா சொல்றே எனக் நா ஒரு நா நெஜமாவே பயப்படுவே எனக்கு பேயின்னா
இல்ல எனக் பரியது
அது இல்லாத ஒண்ணதா ஆனாலுமே என்ன சொல் து பயோங்கர ஒன்னு இருக்கு அத நம்பல் அது நம்பல நம்புறோ அது வேற விஷயோ உண்மையா இருக்குமோ உண்மியா இருக்குமோ நம்ளோடைய மன பிரம்மன் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம கண்ணுக் அது இதுனு எதாது இருக்க மாரியே தோணு அப்டி
ஆமா
ஏ வந்துரு
கண்டிப்பா இப்போ இவரு உங்ளுக் வந்து இந்த சினிமா நடிகர் வந் இவரு தெரியுங்ள ராதிகா தெரியுமா? அவுங்ள உங்ளுக் ராதிகா
அ தெரியு அவ்ங்களா
ராதிகா அவங்களோட அப்பா ஒருத்தர் இருந்தார் எம் ஆர் ராதான் சொல்லுவாங்க.
அவங்க என்னாச்சு?
இல்ல அவுங்ளுக்ல்லா ஒண்ணு ஆகல. அவரு சொன்ன டயலாக் வந்து என்னன் நா சொல்றே. கூட வேல பாக்குற ஒருத்தவங்க கிட் ட வந் பாத்தீங்கன்னா வந்து சொல்லிட்காப்புல
ம் ம் என்ன சொல்லிருக்காங்க?
கட்ட குரல்ல வந்து பேசுவாப்புல இந்த மாரி. டேய் நீ சாமி படோ எடுத்தீன்னா உனக் அந்த அளவு ஓடாது. நீ பேய் படோனு சொல்லி எடு அப்பதா ஓடு
ம் அந்த மாரி சொல்லுவாங்க
சாமி வருதுன்னு சொன்னா யாரும் எதுவு பண்ண மாட்டாங்க. எல்லா அமைதியா போய்ட்டு இருப்பாங்க. இதே பேய் வருதுன்னு சொல்லு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க அப்டின்னு சொல்லிட்காப்ல
ஆமா உண்மை தா பேய் வருதுன்னு சொ ன்னா ஆஹ் படையே நடுங்கும். பாம்ப பாத்து படையே நடுங்குற மாதிரி பேய பாத்து இந்த என்ன சொல்றது எல்லாமே நடுங்கூ. இதே வெள்ள துணிய எல்லா வச்சு மூடிட்டு இந்த நைட்ல வரும்னு சொல்றாங்க இல்ல. அதெல்லா உண்மையா?
இது வரைக்கும் நா பாத்தது இல்ல.
முன்னாடி உள்ள காலத்திலே இந்த பேய் எல்லா வருமா ஆஹ் அது என்ன சொ இது ஏதோ மருந்து கிண்டுவாங்க இந்த பேய் வந்துட் இந்த மருந்த கேட்டு இது பண்ணுமா அது குடுக்கலன்னா அது ரொம்ப காண்டாயிருமா அப்டினி எங்க பாட்டி சொல்வாங்க. உம் பேய் கடுப்பாயிருமா அதுக்கப்பறம் இருக்க எல்லா மருந்தையும் எடுத்து சாப்ட்டு போய்ருமா அதனால
மருந்து சாப்றதுக்காகவாங்க சூப்பருங்க உங்க பாட்டி.
ஆமா அதனால மருந்து கிண்டுன்னா அந்த மருந்து கிண்டுன்ன பாத்திர இருக்குல்ல அதுல ஒட்டி ஒட்டி இருக்குல அத வந்து நம்மோ பின்னாடி அஹ காலியான எட எடம் இருக்குல்ல அங்க வச்சிருவாங்ளாம். காலையில பாத்தா அந்த பாத்திர எல்லா அவ்வளவு சுத்தமா இருக்கு மா
ஓ ஏதோ புதுசு புதுசா சொல்றீங்க பாக்கலாம் இத பத்தி நான் உங்களுக்கு. ஓகே. ஆஹ அதான் நான் திருப்பி உங்களுக்கு இத பத்தி விசாரிக்கிறேன் ஓகே ஓகே.